ஹலோ என்னக்கா பண்றே
சும்மா உக்காந்துருக்கே வெளியில வெளியில சும்மா உக்காந்துருக்கோ
சந்தோஷ் வந்துட்டானாக்கா
சந்தோஷ்சு மொபைல் ஃபோன் கம்பெனிக் போயிருக்கா
கோயிந்து எப்போ காலேஜ் தொறக்கறாக செட்டம்பரா
ம் இப்பதா ஜூனே ஜூலையே பொறந்துருக்கு ஆகஸ்ட் செட்டம்பர் ரெண்டு மாசருக்கு
மொபைல் கடைல வேல் பாக்கறானா
மொபைல் கல வேல பாக்கல கத்துக்குறா பிரிச்சு மொபைலு இதுவு லேப்டாப்பு
ஆ ஆ
கத்துக்குறா ஆமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்து கத்துக்க சொல்லியிருக் நம்ம அது புரோஜனமா இருக்குல
ஏழாயிருவா நீங்க குடுத்து கத்துக்குறீங்களா
ஆமா ஏழாயிரத்தி ஐநூறுவா
க்ளாஸா
அ க்ளாசு
ம்ம் ஒருபா
செல்போன் சர்வீஸு லேப்டாப் சர்வீஸும்
ம்
அத அவனுக்கு கொஞ்ச யூஸ் ஆகோ கைத்தொழில் ஒன்னு தெரியாது இல்ல
ஆமா ஆமா
இது ஒரு கைத்தொழிலாவது இருக்கட்டோ அப்டினா அவர் சொல்லியிருக்கார்
ம்ம் பேசுவோ பேசவே இல்லக்கா
நீதா எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வெச்சிருக்கால பிளாக்கு
வீட்டுக்காவது வராலா
எங்க உங்க வீட்டுக்கா எங்க வீட்டுக்கா எங்க வீட்ல இல்லாமே எங்கள போவாரு
ம்ம் இல்ல ஊர்ல இருக்காரா எங்கியும் போயி
இங்கேதா இருக்கு ஊர்ல இருக்காரான்னு கேக்குறது பதலா நீ வீட்டுக்கு போவதா நா இகே
உள்ளூர்லதான இருக்காரு இன்னு போல அடுத்த மாச தா போறாங்க அப்பனும் மகனு போறா
ம் நீயே போரேனிங்க
நான அவங்க பாத்து இருத்துட்டுதானே நாங்க போறோம்
ம்
அங்க போய் பார் பத்துட்டு ரூமா பாத்துட்டு வீட புடிச்சிட்டு ஓ ஒரு மாச தங்கி இருந்துட்டு பாத்துட்டுதா வீட புடிக்கிறே நா
ம் ம்
செரினு சொல்லியாச்சி அத பெத்தக்கத சொல்லு நீ போகாத அப்டின்னு சொல்லுது பெருசா இருக்கா
அ
பாப்போ சொல்லி இருக்கு
செரிக்கா ஆமா கல்யாணோ ப
அத கல்யாணத்த பண்ணி முடிச்சுட்ல போணும் எங்கள போன எப்பப்போ ஓடி போயிருவ ஹலோ
ஹலோ அக்கா
ஹலோ ஆ சொல்லு என்ன அப்பப்போ ஓடி போயிற
ஓடி எங்க போனீங்க கெட்டா இருக்கு அவ போணு
ஆஹா மறுபடியு போயிருச்சு அ
ஹலோ
சொல்லுல
அவக ஃபோன் அடிச்சுட்டே இருக்காக
செரி அப் பேசு பேசிட்டு பேசு வெக்கவா
ஆ இல்லல்ல கொஞ்ச நே கழிச்சு பேசிக்கிற இவிங்ககிட்ட உ
இன்னி நீங்க வாக்கிங் போலையா
வாக்கிங் போயிட்டு தானக்கா இருக்குறோ வாக்கிங் போயிட்டு இங்க ஒரு கருப்பு நாய் வந்துச்சு அத ஏரிய நாய்களா சுத் த்திடாய்ங்க அந்த ஏரியா தாண்ட்ற வரிக் கொலைக்கு அப்பறொ எங்க மாட்டுக்கு போயிருவோ
அக்காவுமா வருது
அக்கா வல்லே நா ஒங் உம்மா எல்லாக்கா முணு பேரு வந்தோ அவ்கள வெள்ளன்ன வர சொன்னே ஸ்வீட்டு வாங்கிட்டு சாயம்ருக்கு இந்த இந்திராமைக்கு இன்னிக்கி முப்பது நாள் ஆயிச்சு
தடி
ச ஓடிஸ் ன்னைக் சாயங்கா ம்ப சாயம்போத்துட்டு வருவாஹ
என்ன வேகமா நடக்கறீலா மூச்சு வாங்குது இப்பிடி
ன்ன நாய்க்கு பயந்துதே வேகமா நடக்கறோ
ஒங்க கருப்ப வீட்ல விட்டு வந்துருக்க வேண்டிய தானே இதுக்கு பேரு வாக்கிங் இல்லல்ல ஓடுறிகன் நெனைக்கிறே ஜாக்கிங் நெனைக்கிறே
ஆமா ஏரியா ஃபுல்லா
அது ஜோக்கிங் வாக்கிங் இல்லை
ஆ பின்னாடியே வராய்ங்கக்கா
பானை யார்ட்ட பேசுவோ
என்னக்கா
யார்ட்ட பேசுவோ பேசுவோமா இந்த குட்டிட்ட பேசி வேணான்ன சொல்வோமா
எல்லா
அஹ
ஆ மாமா ரெண்ட்வேரு வன்டாக போல அவுக ரெண்டேரும் வந்துட்டாக போல மாறி மாறி ஃபோனு நடிக்கிறாக
போச்சுறா செரி பேசுற நீ வெச்சிட்டு வெக்கவா
இத சொல்லினே பேசுவோ அவுக வாசல்லே நிப்பாஹ
ம்
அவுக சாமி கும்பர்க்காக வெள்ளன்ன வர சொ பண்ணுனோ அதுக்காக வந்துட்ருக்காக ஏ செலுவுமா ஃபோன் அடிச்சு செலுவுமாக்கு ஃபோன் அடுச்சு அ செலுவுமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு வெல்லன வந்துட்டாக போல ஸ்வீட்டு வாங்கிட்டு வர சொன்னே ஆ சாவியு நாங்க அலமாரிக் கீழ வச்ட்டு வன்ட்டோ சொன்னா கூட அவுக பாட்டுக் தொரந்துட்டு உள்ள போய்ருவாக
போ
சொல்லாம வன் வீட்ல சுப்பு இருக்கே பட்ரைல வேல பாத்துட்ருக்கே நானு
சேரி சேரி
ம் ம் அவன்ட்ட சொன் கே விட்டோ அவன் மாடிக்கு போய்ருவேன்ன சேர்ந்தே வீட பூட்டிட்டு கக்ஸ் சாவிய அலமாரிக் கீழ வச்சுட்டு வந்தோ அது திரும்ப திரும்ப போர் அடிக்கிதா
செரி வையில பேசுல
இருக்கட்டு இருக்கட்டு இந்த ஓ மாட்ட சொல்லிட்டே ஃபோன் அடிச்சி சொல்லிட்டே
அவர் திட்ட போறாரு நா இருக்கிற காலைய பேசாம நீ யார்ட்ட பேசினே அப்டினு கேக்க போறாரு
கேக்கே சொல்லுவோ சொல்லுவோ பேரு கனியா த மொதல்ல பேசுக்கா நீ இப்டியே இருக்காத
பேசுவோமா ரிஜெக்ட் பண்ணிருவோமா ஏதாவ்து சொல்லுங்க பாப்போ
பேசி என்ன முடிவுனு தெரினுங்ல க்கா அவங்க என்ன தோதுல இருக்காகனு நமக்கு தெரியணுல
தோதாருந்தா பண்ணுவோமா
அங்க தோதாருந்தா பண்ணுவோ இல்லனா நம்ம நல்ல எடமா பாக்கணுல
யார்ட்ட பேசுறது அவுக அக்காட்ட பேசறதா யார்ட்ட பேசுறது அவுக வீட்ல யார் ஸ்டெடியா இருப்பாக
நீ ஹேமாட்டதாக்கா பேசணு
ஹேமாவா
ஆமா அவுக தா அம்மா அப்பாட்டலா பேசாத ஹேமாட்டதா நீ பேசணு அவுகள்ட்ட பேசி அது என்ன தோதுனு பேசிட்டுதா நீ அப்றோ அவுள்ட்ட பேசு அவுக ஒத்து வரலைன் னாலு ஹேமா பேசுற மாரி இருக்குங்க
அ அ
நீ ஃபஸ்ட்டு ஹேமாட்ட பேசு விசாலிட்ட ஃபோன் நம்பர வாங்கி நீ ஹேமாட்ட பேசுறேனு நம்மக்கு பிரச்சன இல்ல
டேய்
ஹேமாட்ட பேசிட்டீனா பரவால்ல
ம் பேசுவோ
சேரிக்கா நீ யார்ட்ட பேசி வச்சிரே பேசிட்டு நீ பேசினாதே அவுக தோது ஒனக்கு தெரியு நீ இப்பிடியே இருந்தேனா நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல அவளுக்கு
ஆமா இந்த தா ஆடி வந்தா இருவத்தஞ்சுல
ஆமா நம்ம பாக்குற வேற பாக்குறனாலு அப்பதா அவளுக்கு மனசு ஒப்பு வரு
ம்
விசாலி சொல்றா சொல்றான்னு இருந்துட்டு நம்மளு இருக்க முடியாதுல
அதா சின்ன பிள்ளைய நம்பி இருக்க முடியாதுதா
அதா அது எனக்கு பயமாவேதா இருக்கு இந்த உமாவ நம் மீன கொண்டு போய் கிணத்தில தள்ளியிருப்போ
ம் ம்
அவுக என்ன விரும்புறா விரும்புறாக இதையே சொல்லிகிட் திரிஞ்சு இது ஹ அவன் அப்படி இல்ல முத்தழகு அப்படி இல்ல இருந்தாலு அவுக பெத் த்தவுக ரெண்டு பேர் பேயா இருக்கா அது ஒரு ஆத்துவா இரு
ம் கேட்டா கேப்போ இந்த ஆனி மாச தானே பேசலாம்ல
அவுங்ககிட்ட நீ ஃபர்ஸ்ட்டு ஹேமாட்ட ஃபோன் நம்பர வாங்கி நீ ஹேமாட்ட பேசு நீ ஹேமாட்ட பேசு
அந்த பிள்ள நல்ல பிள்ளையா ஏல
ம்
அந்த பிள்ள நல்ல பிள்ளையான்னே
ஹேமா நல்ல பிள்ள அவள்டதான வளகாப்புக்குல்லா பேசனே நல்ல பிள்ளதா அவுக அப்பா
ம் சேர் கேட்போ
ம் ஹும்
சேர் வைக்கவா வைக்கவால ஹலோ போய்ட்டியா
இருக்கே ஹேமாட்ட ஃபோன் பண்ணி பேசனியா என்ன
பேசுவோ என்னல
ஃபோன் நம்பர வாங்கி நீ பேசு
சேரி
சேரிக்கா நீ முத பேசிட்டு என்ட்ட சொல்லுக்கா நா அப்பறமா பேசுறே
அண்ணா சொன்னுச்சு ஜாதகோ நீ என்னமோ விலைக்காரக்கார